ஹா வணக்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
நல்லா இருக்கீங்களா ஹா அப்பறம்
அப்பறங்க நம்ம ஹானை இந்தியில வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாரி கல்ச்சரு டிரஸ் போடுவாங்க அத பத்தி பேசலாம் ஹா இப்ப வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து கோயிலு இந்த மெரி பங்க்ஷனு டெடிஷனலல்லா இந்த மாரி பங்கஷனங்க பட்டு சாரி ஆப்ஷ செரி அந்த மாதிரி ஹ உடுத்துட்டு போவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உம் ஒவ்வொரு பங்க்ஷனுக்கு ஒவ்வொரு மாதிரிய ட்ரெஸ் போட்டுட்டு போறோ இப்ப கல்ச்சர்க்கு க்குது நீங்க வந்து அத பத்தி என்ன சொல்றீங்க
ஆமாப்பா அவங்க கல்ச்சரு அப்ப அவுங்கவுகு கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டுலன்றவே புடவ தான் அதில வந்து எந்த மாற்றமும் இல்லை பார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டுர்கள் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு டெம்பிளுக்கு வரும் போது கண்டிப்பாக ஒரு சாரி உதிர் உடுத்த தா வராங்க அதனால அது மேல எவ்ளோ ஈர்ப்பு இருந்தாலும் அதுக்கு மே எவ்ளவு பற்று இருக்கனால தான் அத நம வெளிப்படுத்த முடியுது புரியதுங்ல அந்த கச்சர்த தாண்டி அந்த புடவ மேல இருக்கிற ஈர்ப்பு வந்து பெண்களுக்கு என்னிக் மே மாராது ஒன்று அது வந்து எப்பவுமே ஒரு மராத ஒரு கருத்து எல்லாருக்குமே அது புடிச்ச ஒண்ணு எல்லாருமே இந்த புடவ தான்ணுங்க ஒரு புடவ நாவே கட்டிக்கணும் ஒரு சின்ன கொழந்தைங்க கூட ஒரு புடவ மாதிரி கட்டி பாத்து அழ பாக்குதுங்க நம்ம சின்ன வயசுல ஞாபம் இருக்கு துங்களா அ ஸ்கூல்குள்லந்து வந்துட்டனே ஒ அ ஓனி மாரி எடுத்துப்போம் சாரு மாரி கட்டி பின் பண்ணி உக்காந்துக்குவோ அதுமாரு ஒரு மாரி ஜாலியா இருக்கு அது அப்போ நம்மளுக்கப்ப அந்த வயஸ் ட்லி என்ன ஆச்சு அது மல ரொம்ப பெரிய ஈர்ப்பு இருந்துனே தச்சு ம்
ஆமாங்க இப்ப வந்து கல்ச்சரல் பாத்தீங்கனா இப்ப கேரளான் பாத்தீங்கன்னா அ ங்க ட்ரெடிஷன் ட்ரஸ்ஸு சொல்லிட்டு் அ சாரீ வந்து த காட்டன்ல வந்து இந்த கேரளா சேரிங்ஸ் செட்டு சேரினு சொல்லுவாங்க கேரளாவுல அந்த சேரி நெறைய உடுத்துக்குருவாங்க ஆ
கெலக்கு கேரளா சாரீல்லா ரொம்ப அழகாக்கு பாருப்பா ஒரு சிலர் அந்த கோல்டன் ஜரில்யா வச்சிருப்பாங்க அதுல வந்து கலரு காம்னேஷ் இப்ப வந்து கிரீன் கலர் நம்ம எல்லா கலர்ல இது பண்றோமோ கலரா இல்ல மெருன் கலரோ எந்த கலரோ எப்டி போட்டாலுன் ஒரு காம்னேஷன்லா நல்லாருக்கோம் கார்ல சாரீ வந்து அச்சுக்கவே முடியாது யகிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு இருக்குப்பா நாலு பொடவ வச்சிருக்கு கலர் கலரா வச்சிருங்கே க்ரீன்ல வச்சிருக்கே மெருன்ல வச்சிருக்கேன் ஆமா பாட்ரு மட்டு மா த்தி கோல்டன் கலர்ல வந்து நல்லா ஒரு கலர்ல வச்சிருக்கேன் அழகாவே இருக்கு அது சாரி எப்லாம் கட்டமோ அவ்ளோ நல்லா இருக்கு அது நீங்க வச்சிருக்கீங்களா இது கேரளா சேரி
ஆ வச்சிருக்கேங்க நாங்க கேரளக்காரங்கத
ஹோஹோ அப்டியா சேரி சேரி சேரி சேரி
கணவர் வந்து கேரளா வீடு அங்க இரு க்குது இப்ப லீவுக்கு அங்க போயிட்டு வந்தோம் இப்பதா ம் இப்ப ஒக்கேச லீவ்விட்ருக்காங்கள சம்மர் லீவு ஸ்புல்டுலா போய்ட்டு வந்தோ அங்க இப்ப மழ ஸ்டார்ட் ஆய் பயங்கர மழயா இருஞ்சி இது அனால வேமா வந்துட்டோம்
ஒர ஒன் வீக்கு முன்னாடி சம மழ கேள்விப்பட்டேன்
இப்ப வந்து அங்கத மலகாலோ மே மாசம் புல்லா மலையா இருக்கு ஒரு த்ரீ போர் மன்த்க்கு பயங்கரோ ம மலையா இருக்கு மலைன்னா நம்ம தமிழ்நாட்டு மேரி மலை பெய்யாதுங்க அங்க பேய் மலை பெய்யு
அந்த வயக்காடே அலிஞ்சிச்சிங்களே மக்க மக்கள் அவ்வளோ பேர் எறந்தாங்க வயநாடு வயநாடு ஆமா அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப த போறாங்களா
உம் அது வேற ஏரியா நாங்க இருக்கோ வேற நாங்க வந்துட்டு சபரிமலை போவாங்கல
ஆமா ஆ ஆ அப்டிங்களா செரி செரி செரி நல்லா தா இருக்கு கேரளா விசிட் பண்ணியிருக்கே நானு
ஆ ஆமாங்க அங்க கேரளலா பாத்தீங்கன்னா நம்ம வந் பொண்ணு அங்க வந்து கல்யாணத்துக்கு எப்படினா பொண்ணு கல்யாணோ வந்து சீக்கிர சீ சிம்பிளா முடிச்சிருவாங்க நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு கல்யாணோனா ரொம்ப நேரோ எடுத்துக்குருவாங்க உங்க கல்யாணமே சீக்கிரமா முடிச்சிருவாங்க ம் அவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணத்து பார்த்தாச் நமக்கென்னடா இப் இவ்ளோ நேரோ பண்றாங்க அப்டினு நம நல்லுங்கலா பாத்தீங்கனா நெறைய பண்ணுவோம்ல நம்ம அங்க தாலி கட்டுற முன்னாடி ஆ அம்மா அப்பா கால கலுவி விட்றது இவங்க அம்மா அப்பா கால கலுவ்றது அப்புறம் வந்து ம்ம் மெட்டி போட்றது அப்புறோ நெ நெறைய நலுங்களா நிறைய செஞ்சிட்டு அவ லாஸ்ட்டா தா தாலி கட்டுவாங் ஐயர்ரு வெச்சல்லா இதெல்லா பண்ணுவாங்கல அங்க வந்து ஐயர்லா அதிகமா வெக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு ஐயர்லா வெச்சி தாலி கட்ட மாட்டாங்க சிக் சீக்கரமா பைவ் மினிட்ஸ்ல கல்யாணோ முஞ்சது எனக்கே ஆச்சி ஆச்சியரமா இருக்கே அதுக்கு ஏ கா இவ்ளோ மேக்கப்பு
அவசர கல்யாணமா இருக்கே பரவால்லையே
இல்ல அந்த ஊர் கல்ச்சர் அந்த மாரி சீ இல்ல அந்த ஊர் கல்ச்சர் அந்த மாரி ஆ கொஞ்ஜோ ஆ சேரி எல்லா அதிக என்ன பாக்குற ரொம்ப கிராண்டா இருக்கு ரே கம்மியா தான் எட்டருப்பாங்க நகை வந்து நிறைய போடுவாங்கங்கஹ அந்த மாரி
சவரன் என்றது வந்து அவங்களுக்கு அசால்டா இருக்கும் அது நூத்தி ஒரு சவரம் அம்பத்தி ஒரு சவரன்றது அஹ
அப்படிலாம் இல்லா இப்பா நகைவேல எல்லாம் பக்கம் ஏறிச்சுல அது அது ஒரு காலத்துல இருந்தது இப்ப அப்புடி இல்லா
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆமா மின்ன அதான் ஒரு காலத்துல வந்து நூறு ச சவரம் ஐநூறு சவரம் எலாம் அ சால்ட்டா போட்டாங்க அப்ப எல்லாம் கம்மியா இருக்கும் போது இன் ஏ கல்யாணத்துக்கெல்லாம் நகரனோட இதுக்கு இது வந்து ஒரு ச ஒரு கிராம் வந்து எவ்வளோ திறமை இருந்துச்சுங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சுப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஒரு சவரணும் ஆமா ஒரு கிராம்ம ஒரு சவரன் வந்து ஆறாயிர ரூபாவோ அஞ்சயிரத்து ஐநூறுபாவோ என்னோ சமிங் அவ்ளவுதான் ரெண்டாயிரத்தி ஆறு இல்ல கல்யாணம் ஆகும்போது ஆறாயிரூபா தான் ஒரு சவரன்
இல்ல இல்ல ஒரு கிராம்ம இருக்கும் ஒரு கிராம்ம இருக்கும்
அதுதான் ஒரு கிராம் வந்த சவரனே ஆறாயிரம் ரூபாய்ய தான் இருந்துச்சு அப்போ இங்க கம்மியாதான் இருந்துச்சு இந்த பைய்யே இரண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து வந்து இருபத் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட ஏற்னது
இல்ல ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரியஹ அப்ப காஸ்ட்
ஆமா அது ஆறாயிரம் ரூபன்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்போ அதுக் காசுன்றது பெரிய விஷயம் தான் அப்ப வந்து சம்பாதியம் கம்மி தானே முன்னூறு ரூபா நானூறு ரூப தான் ஒரு
இல்ல இல்ல அதுதா இப்ப வந்து லிவிங் காஸ்ட் வந்து கூட கூட சவர் நகையும் வந்து கூடி இங்க வருவோம் அப்புறம் வந்து உம் எனக்காச் சரி நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு சின்ன பிள்ளய இதோன் அப்ப இந்த ஸ்கூல்ல படிக் முதல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நான் எங்க அப்பதான்ர்ஸ்ட்ஸ் எங்க எங்க எங்க அப்பா அப்ப தா பஸ்ட் பஸ்ட் எங்க அம்மாமா கூட நகை கடைக்கு போறேன் அவங்கதான் அதிகமா போவாங்க கடைக்கு என் நானும் வரஞ்சுட்டு அந்த டையத்து விவரந்த போவோம்ல கூட எடுக்க போய் பார்த்து உக்காருவோம்ல அப்ப கூட்டு போறாங்க அப்ப பாக்கம் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பரவாலயே நானூறு ரூபாயா ஒரு கிராமு மேனு போ்டுல எழுதிப் போட்டு அ நானூறுவான்னு போட்டுருச்சு ஒரு கிராம் நானூறு ரூபான்ட்டு அப்பம் எங்க எங்கள் அம்மாமா வந்து செயின் இந்த டாலர் வச்சு செயின் எடுத்தாங்களா ஆஹ் எடுத்தாங்க பறந்த எனக்கு வந்து ரிங் வேணும்ங்க ரிங் காமிச்சுன்னா அந்த ரிங் வாங்கிந தந்தாங்க அப்பயே ரொம்ப சீப்பா தான் இருச்சி அன் வயர் இருந்தாலும் மக்கள் வந்து அந்த காசு வந்து பெருசா அப்ப கால கட்ட
ஆமா அப்போ வந்து அந்த மணி வந்து யாரும் ஒருத்தர் கிட்ட த அந்த நானூறு ரூபா் ஐநூ ரூபா கூட பெரிய விஷயம் அப்பல்லாம் இப்பல்லாம் அசால்டா ஐநூறு ரூபா ஒரே நாளைக்கு செலவு பண்ற காசு ஆகுது இ ஐநூறுரூபா ஒரு நாள் க்கான செலவு கூட அது பத்துரது கிடாது
எனக்கு விவரம் தெரியும் போது இந்த ரெண்டாயிரத்தி ஆஹ் ஆறு அஞ்சுக்கு மேலதான் அப்படியே விறுவிறுன்னு வேமாவே நகவேல எல்லாம் கூட ஆரம்பிச்சது
ஆஹ் ஆஹ் ஆஹ் கரெக்ட் கரெக்ட் கரக்
இப்பயேயும் பாத்தீங்கன்னா நகக்கடி போனே ஏன்னா நகை கடிலன்ன கூட்டும் இல்லாம இருக்குது அந்த ஆளு வாங்கறக்கு நிறைய
அத சொல்லுங்க ஆமா அதையே சொல்லுங்க இப்ப பாருங்க கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய கூட வாங்கறக்கு தயார தான் இருக்கிறாங்க மக்கள் ரெண்டு லட்சம் ரூபாயல்ல எங்க
தோழியம்மா சவுண்ட் விட்டு விட்டு கேக்குதுங்களே நெட்வொர்க் கிடைக்கலீங்களா
வக்கிறேன் துக்கிக்கிது ங்களா சார்ஜ் இல் சார்ஜ் கம்மிய ஆகி கே போது அது ஒரு இது உம் உம் உம் பரவாயில்ல பரவாயில்ல உப்ப அறநூறு ரூபாய் நானூறு ரூபாயல்லாம் இருக்கும் போது நீங்க பாத்துருக்கீங்க
ஆமா ஆஹ் நக எல்லா அப்பா ஆமா கல்யாணத்துக்கு நாப் முப்பது பவுன் அந்த மாரி போட்டாங்க
உம் வேற என்னப்பாங்க ஸ்பெஷல்லு உங்க பட்ரடிகுலரா உங்க கேரளால
கேரளாலல வந்து மழை நல்லா பெய்யுங்க ஆனா வீட எல்லாம் நல்லா பெருச பெருசா கட்டியிருப்பாங்க மக்கல்லாம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தோணும் அப்புறோ வந்து அவுங்க தெரு வழியா நம் ம்மா நம்மோட வீடு எங்க வீடு அங்க இருக்குது ஆஹ் இப்ப வந்து அதிகமா வந்து வருஷத்துக்குள்ளற போறதுனால வீடு வந்து ஒரு மாறி இருந்தோ இப்பதா நாங்க ரெண்ட்டுக்கு விட் அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்து அப்ப இருந்துட்டு ட்டந்தா பாத்தீங்கன்னா தெருவுக்குள்ள போணோன்னு வெச் ச்சுங்களா அமைதியா இருக்கு இங்கல்லா நம்ம ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா சவுண்டு கேக் உம்லதே ஒரு வீடு லைனா இருந்தான் அவங்க அதெல்லாம் யாரும் இல்லாத மாரியே இங்க வீடு மட்டு பங்களா பங்களாவா கட்டி போட்ருவாங்க மேக்சிமம் நெறைய ந்து என்ன பண்ணுவானா வெளிநாட்டுல இருப்பாங்க
ஓ கரெக்ட்டு கரெக்ட்டு ஆஹ் ஆஹ்ஹ்ஹ் அப்ப அந்த ஹோம்ல மெயின்டென் பண்றது யாரு இல்ல அப்டியே அப்டியே
யாரோ வயசானவங்க இருப்பாங்க யாராவது ஒரு இருப்பாங்க வோ இவ்வளோ பெரிய வீடு கட்டி எதாஉடு ரெண்டுதே இருப்பாங்க இப்ப வந்து அங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு செண்டு ஒண்ரசெண் ரெண்டு லாம் வீடு கட்ட ட்றாங்கல்ல அங்க அப்டி இல்ல மினிமம் செண்டே வந்து மூணு மூணு செட்டு அதுக்கு மேல தா
அஞ்சு சென்டு கிட்ட கட்டுவாங்க
இல்ல இல்ல அஞ்சு செண்டு பத்து செண்டு இருபது செண்டு இருபத்தஞ்சு செண்டு அந்
அடேங்கப்பா அப்ப பங்களாங்கறது இதுதா ஏய் இன்னொன்னு ஒரு டவுட்டுப்பா அஹ் அங்க மோஸ்ட் க்சுவலி கான்கிரீட் போட்றது இல்லதான ஓடுதான வைக்கிறாங்க சின்ன ஓடு மாரிதா
அது வந்து இல்ல அது வந்து எங்க மாமி எல்லாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்டி இருந்தாங்க இப்பெல்லாம் அந்த மலைக்கெல்லாம் தாங்கவே தாங்காது பெரிய பெரிய கான்க்ரீட் வீடு தாங்க பங்களா பங்களாவா இருக்கும் ஆயூடேஷன்லா சூப்பரா இருக்கும் அங்கேல்லாம் பாத்தா ன்னா ஆ அ நம்ம தமிழ்நாடு ட்ல இருக்குற அம் பில்டிங் அதுக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்
ஆஹ் சேரி சேரி சேரி சேரி ம் இப்ப இப்ப இப்ப கா இது மாறிடுச்சு ட்ரெண்டிங் மாறனால இப்போ எல்லா ஊர்லேயையும் அதை கட்ட ஆரம்பிச்சட்டாங்க ஆ
ஏதாவது இருந்தாலு நாங்க இப்ப கூட எங்க ரிலேட்டிவ்த்தவங்களுக்கு வந்து அவங்க வீடு கட்டியிருந்தாங்க போனோம்மா பாத்தா சூப்பரா கட்டியிருந்தாங்க அப்டி பாாரத்து பாாரத்து கட்டியிருந்தாங்க வீடல்லாம் ஆஹ் ஆனா நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குது காஸ்டிமுல நம் ஒரு எண்பது லட்சம் ச்சுல ஒரு கோடி போட்டாவது ரொம்ப அழகான வீடா கட்டணு ப்டி அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது லட்ச அம்பது லட்ச ஒரு கோடி வீடுகள்
ஓ கரெக்ட் கரெக்ட் ஆஹ்ஹ ஆஹஹா அப்ப இடமாங்க கம்மியாதா போகுதுன்றீங்களா
எடோ கொஞ்ச கம்மியதா இருக்கு ஆனா அங்க வந்து என்னன்னா இருபத்தஞ்சு செண்டு நுப்பது செண்டுலதா வீடு கட்டுவாங்க ஆஹ் பக்கத்து பக்கத்துல விட பேச சீக்கிர பண்ட்டாங்க வீடெல்லா பெருசு பெருசா இருக்குங்களா உள்ளயே நடந்து ப்பருவாங்க அது உளைக்க செடி அப்பதைக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் அந்த க கத்திரிக்கா தக்காளி இந்த சின்ன இது இதால வீட்டுக்குள்ள இல்ல வீடு கட்டிருப்பாங்க இல்ல இந்த காப்படு சொல்றதுப்பா கொஞ்சம் மண்ணி விட்டுருப்பாங்க ஆஹ் நிறைய மரங்களா ஸ்வீட்ட சுத்தி மரங்கள் நிறைய வச்சு
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல இன்ஃபர்
நிலையில அப்படி இருக்கும் அஹ் மாமரம் பலாமரம் அதிகம் வச்சிருப்பாங்க அஹ் பலாமரம்
உம் ஓகே தோழி நல்ல இன்பர்மேஷன் கொடுத்தீங்க நன்றி அடுத்த இணைப்பு ப்புல சந்திக்கலாமா நன்றி நன்றி ஆஹ்